ஹலோ
சொல்லுங்க என்ன பண்றீங்க கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஓ சாப்ட்டாச்சுங்க நீங் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க
ப்ரியோஜன்மா
என்ன சாப்ட்டீங்க
நாங்க ராகி சேமியா செஞ்சு சாப்ட்டோ நீங்க
ராகி சேமியாவா நைட் ராகி சேமியால சாப்டுவீங்ளா
ரை ராகிசேமியா நைட்டுக்கு சாப்புடுவங்
இல்ல நாங்க கால்லைல தா சாப்டுவோ
நாங்க நைட் டைம் ரை ராகி சேமியால்லா எப்போவாச்சி ஒரு நாள் தான ரெகுலரலா எடுத்து மாட்டோ எப்பவாச்சு ஒரு நாள் ராகி சேமியா சாப்டுவோ சம்பா ரவ உப்புமா செஞ்சு சாப்டுவோ டிஃபன் ஐட் மாரி தாங்
அந்த இடியாப்போ அந்த மாரி பண்ணி சாப்டுவீங்க
இல்ல இல்லிங்க தாளிச்சிருவோ
தாளிச்சிருவீங்ளா
தாளிச்சு சாப்டுவோ தாளிச்சு சேமியா நார்மல் சேமியா செய்றோல அதுக் அது அதே மாரிதாங்க ஆனா இது ஆவில் வேக வச்சு எடுத்து வெங்காயம்ல தாளிச்சு கொட்டி செய்யறதுங்
ம் அது எங்க வீட்ல எல்லா எதோ சாப்பாடு இல்லனா மட்டு தா செய்வாங்க எங்க அம்மா
அப்டிங்களா
யாராச்சி ஒரு ஆளு வே எக்ஸ்ட்ரா வந்துட்டா மட்டுந்தான் அந்த மாரி செய்வாங்க மத்தபடில்லா தோச இட்லி சாப்பாடு அந்த மாரிதான் பண்ணுவாங்க
சேர் சரிங்க நாங்க வாரத்துல ஒரு ரெண்ட்டைம் மாசி அத செஞ்சருவோம்
ம் அது மட்டும் சாப்ட்டா வா தூங்கிருவாங்க
ஆ போதுங்க அதே மூணு பேக்கெட் செய்வோ மூணே பேரு தான அதே கரெட்டா இருக்கும் ரெண்டு பேக்கெட்டே கரெட்டா இருக்கும்
இங்கெல்லாம் அப்டி கிடையாதுங்க எது சாப்ட்டாலு சோறு வேணும்
ஓ சாப்ட்டு சாப்பாடு சாப்ட்டு பழகனவங்களுக்கு சாப்பாடு வேணு கண்டிப்பா அ சேமியா பத்தாது
அதெல்லா ஒரு சைடிஸ் மாரி நால்லா அப்டிதா நெனப்பே பேசாம காலைல எந்திச்சு இடியாப்பமா போட் ட்டோ ஏதோன்னு சாப்ட் பெசாம இருக்கலான் பாத்தா அதெல்லா சும்மா ஸ்நாக்ஸ்சு அப்டிம்பாங்க
ஸ்நாக்ஸ்சா அது உங்களுக்கு எங்களுக்கு அதான் சாப்பாடே எங்களுக்கு அதான் டிஃபனே
ம்
ம் எங்களுக்கு அதுதா டிஃபன்
ம் இவுங்கல்கெலா சோறு சோறு சோறு தா எனிடைம் சோறு தா
இப்ப சாப்பாடுதா சாப்ட்டீங்ளா
என்னதுங்க
இப்பவு சாப்பாடுதா சாப்ட்டீங்களா
ஆமாங்க
ஒ சேரி சேரிங்க
இட்லி தோச வச்சிருந்தாவாட் ட்டும் அத சாப்ட்டுருப்பாங்க மத்தபடி இந்த மேகி அந்த ராகி சேமியா அதெல்லா சாப்ட மாட்டாங்க
ஓ சேரிங்க
ஆ
உங்க ஊர்ல மழ வருதா
மழையல்லா இல்லங்க சும்மா தூரல் மாரி விழுது
தூரல் மட்டுந்தானா எங்க ஊர்ல நல்ல மழ
ம்
கொழந்தைகல்லா தூங்கிட்டாங்ளா
இல்லங்க பாப்பா இந்தா மடியில இருக்கா தம்பி அந்த சைடு உம் ஃபோன் பாத்துட்ருக்கா
சேரி அவுங்களுக்கு சாப்பாடு தா குடுத்தீங்களா
என்னதுங்க
அவுங்களுக்கு சாப்பாடு தா குடுத்தீங்களா சாப்ட
ஆ ஆமாங்க அவங்க காலையில தோச குடுத்தேனா
ம்
ஒரு மாரி வாமிட் பண்ணிட்டாங்க
ஓ சேரி சேரிங்க
அதுக்கப்புறம் மதியமுமே அந்த காய் வச்சு சாப்பாடு குடுத்தேன் அது அப்டியே காய் அப்டியே வெளிய வந்துடுச்சு சாப்பாடு என்னன்னு தெரியல ஏதோ என்னன்னு தெரியல நேத்து சிக்கனு நைட்டு் குடுக்க கூடாது அப்டிடாங்க..
ஆமாங்க அது சாப்டவே கூடாது நைட்டு, அடுத்த நாளு சாப்ட கூடாது.
இல்ல இல்ல அது இல்ல நைட்டு் வந்து குடுக்க கூடாது. நைட்டு ஃபுல்லாவே எ பையனுக்கு நைட்டு் ஃபுல்லா வாந்திதா
அப்டிங்களா அப்ப நைட்டே ஹாஸ்பிடல் போயிருக்கலாம்ல.
அது ஹாஸ்பிட்டல்லே நா போக மாட்டாங்க அது. பால காயம் இருக்குல்ல அது வச்சு குடுத்தாலே போதும். அதுவும் ஓமம் வாட்டரு குடிச்சாலே என் பையனுக்கு சரியா போயிடும். அதையும் மீறி ரொம்ப ஒரு மாதிரி சுணங்கி காய்ச்சல் வந்து.. படுத்தே இருந்தா மட்டுந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போவோ. ஃபஸ்ட் எல்லா அப்டிதா. என்னதுங்க?
என்ன என் ஃபர்ஸ்ட் என்னமோ சொன்னீங்க அது என்ன? ஓம வாட்றக்கு முன்னாடி. பெருங்காயங்ளா
உம்.. கொழந்தைங்களுக்கெல்லா குடுப்பாங்கல்ல..
பெருங்காயமா?
ஆ ஆமா அது வேற தனியா இருக்கும் நாட்டு மருந்து கடையில கேட்டா குடுப்பாங்க. ஒரு மாரி ஒய் ஒயிட் கலர் மாதிரி ப்ரவுன் கலர் மாதிரி லைட் பிரவுன் மாரி இருக்கும்.
அப்டிங்களா நாளா பாத்ததே இல்ல இப்ப நீங்க சொல்றது
அ அப்டியா கொழந்தைங்களுக்குல்லா குடுப்பாங்களே இசை அந்த பெறந்த கொழந்தைக்கு லைட்டா ஒரசி குடுக்கணும் இந்த மருந்தெல்லா குடுப்பாங்கல்ல பெறந்த கொழந்தைக்கி
நாங்க அந்த ஜாதிக்காய்தா குடுப்போ ஜாதிக்காய் மாச்
அதா அதுல அதுலயூ ஒரசி குடுப்பாங்கலே அந்த பால் காயம்
அந்த காயும் ஒரசி குடுப்பாங்களா
ஆ அதுலயே ஒரசி குடுப்பாங்க மெளகு அந்த ஜாதிக்கால்லாம் ஒரசி குடுப்பாங்கல்ல
நா குடுத்ததே இல்லங் இப்ப நீங்க சொல்லிதா நா கேள்வி படுற ரசத்துக்கு மட்டு தா பெருங்காயே போடுவ
பால் பெருங்காயம்டு ஒன்னு கொடுப்பாங்க.
அப்டிங்களா
ம் நாட்டு மருந்து கடையில கேட்டா இருக்கு இது
கேட்டு பாக்குறே
ம்
எத்ன மணிக்கு தூங்குவீங்க
நா தூங்க பதினொன்றை ஆயிருங்க
அவுங்க ரெண்டு பேரு நீங்க தூங்குபோதே தூங்குவாங்களா
ஆமா இவுங்க தூங்க பதினோரு மணியயிரு
பதினோரு மணிக்கு தூங்கி காலைல எப்போ ஏந்திருப்பீங்க
காலைல நா எட்டு மணிக்கு ஏந்திருப்பேங்க
யாரு ஸ்கூலுக்கு போறவங்க இல்ல அதுனால
ம் ஸ்கூல் போகாத வரைக்கு இந்த மாரி அடுத்து ஸ்கூல் போகணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனா அப்டியே ரோடினா மாத்தணு ஒன்பது மணிகொல்லா தூங்க வைக்கணு கால்ல ஆறு மணிக்கு ஆறு ஆறரைக்ககொல்லா எழுப்பிவுடணு சப்போஸ் ஏழு எட்டரைக்கு ஸ்கூல் போற மாரி இருந்தா ஒன்பது மணிக்கு மேலேனா ஒரு ஏழு
என்னதுங்க
பேபி ஸ்கூலுக்கொல்லா அனுப்ப மாட்டீங்க
பால்வாடிங்களா
ஆ பால்வாடிக்கு
பால்வாடிகொல்லா விடுற மாரி இல்லங்க கொஞ்சோ தூரமா இருக்கு வண்டியில போயிட்டு வரணு கூட்டிட்டு வரணு
வண்டி ஓட்ட மாடீங்க
பாப்பாவையு கூட்டிட்டு போ கூடையே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணு சோ பாத்து க்க ஆள் இல்லையா சோ அதுனாலதா
ஓ அப்புடிங்ளா இல்ல மூணு வயசு ஆச்சு சொன்னீங்கல்ல பேபி ஸ்கூல்ல எடுப் பால்வாடில எடுப்பாங்க
அ அது அவுங்க ரெண்ட்ர வயசுலந்தே கூட்டிட்டு வாங்கன்னு தா சொல்றாங்க நான் தா கூட்டிட் டு போய் வுடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் போனே அப்றோ ஏ என் பின்னாடியே வந்துட்டா
அ அப்றோ எப்டி ஸ்கூல் சேத்துவீங்க ஸ்கூல்ல எப்புடி இருப்பா
அதா இப்போ ஒண்ணுமே பழக்கணு ஒரு மே மந்து ஸ்கூல்ல சேர்கனுனா ஒரு அதுக்கு ஒரு நா ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி பழக்க வைக்கணு
அதா நீங்க விட்டு பழக்குனாதா ஸ்கூலுக்கே போவாங்க
ஆமா ஆமா
நீங் புதுசா கொண்டு போய் விடும்போது அழுவாங்கல்ல
ம்
உங்க ஹஸ்பெண்டிங்
ஹாஸ்பண்ட் இருக்காங்கக
இருக்காரா சேரி சேரி
ம் உங்க வீட்ல எல்லா தூங்கிடாங்களா இல்ல
இல்லைங்க எல்லா டி வி பாத்துட்டு இருக்காங்க
செரி செரி நீங்க மட்டும் ரூம்ல இருக்
ஆமா
செரிங்க செரிங்க.
நீங்க எத்துன மணிக்கு தூங்கிருவீங்க பத்து மணிக்குங்களா
ஆமாங்க பத்தர பத்தரைக்கி தூங் பத்து பதினொன்னு ஆகுங்க
ம் ம்
எப்ப தூங்குனாலு காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு தா ஆகணு ஸ்கூலுக்கு அனுப்பனுங்களா அதனால
ம்
உங்களமாரி இருந்துட்டா பிரச்சன இல்லையே
என்னதுங்க
உங்கள மாரி இருந்துட்டா பிரச்சன இல்லங்கிறே
ஆமாங்க அது ஸ்கூல் போற வரைக்கு பிரச்சன இல்ல ஸ்கூல் போற வரைக்குமே நம்ம எங்கனாலு வெளிய போய் க்கலா ஊருக்குனாலு எங்கனாலு போயிட்டு அம்மா வீட்டுலல்லா போயிட்டு ஒரு மாசம் வரைக்கும் கூட இருந்துட்டு வரலா
ஆமா
ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அவ்ளதா சனி ஞாயிரோட திங்ககெழ சனி ஞாயிரோட கெளம்பிரணு ஏன்னா திங்கெழம எப்படியாது ஸ்கூல் இருக்கு
சனிக்கெழம ஸ்கூல் தா திங்கெழ ஞாய்த்து கெழம ஒரு நாள் மட்டும் தா லீவு
ம்
ஆ சனிக்கெழமயு ஸ்கூலு போய்தா ஆகணு ஹ
அது வரைக்கு ஸ்கூல் போற வரைக்கு நம்ம பாட்டுக்கு எங்க போனாலு நம்ம வாட்டுக்கு எப்போ வேணா எந்திக்கலா இப்ப அவங்களு வந்து காலையில இங்க சாப்ட மாட்டாங்க
ஆமா
அவுங்க கேண்டின்ல சாப்டுவாங்க ஒரு சில நேரம்லா அவுங்க என்னைய எழுப்பவே மாட்டாங்க போயிருவாங்க போயிட்டு கால் பண்ணுவாங்க
அத உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்கிற உங்கள மாரி இருந்தா ஜாலியா இருந்துக்கலா
ம்
மத்தியானோ எந்திரிச்சாலு பிரச்சனை இல் தூங்கி
ஆமா ஆமா இந்த பீரியட்ஸ் எல்லா வந்த என்னால சுத் சுத்தமாவே எந்திக்க முடிய மத்தபடி என்றிசுவே ஒரு எட்டு மணிகுல என்றிசுவே அவங்க போர இப்போ ஒரு ஏழுட்ரைகெல்லா எந்திசு ஏதோ சா காஃபிய டீ ஏதோ போட்டு கொடுத்துட்டு இருப்பே அந்த பீரியட்ஸ் அப்பல்லா சுத் சுத்தமா எந்திக்க முடியாது கரெக்டா கொ கொழந்தைங்க ஒன்ம்பது மணிக்கு மேலே தா இருப்பாங்க அப்போ தா நானுயெந்திப்பே ஆனா இவங்க எனக்கு முன்னாடி கெளம்பி எழுந்திச்சு போயிருவாங்க ஏழு மணி எந்திதிசு கரெக்டா டானு போயிருவாங்க. அப்புறோ போயிட்டு தா போன் கால் பண்ணுவாங்க.
இல்ல நா ஆறு மணிக்கு எந்திரச்சாங்க ஆறு மணிக்கு கூடவே எந்திரிச்சிருவாங்க ரெண்டு பேருமே
ஓ
நான் பதினோரு மணிக்கு வரைக்கு படுத்துட்டு இருந்தாலு தூங்குவாங்க நா எந்திரிசது என் கூடயே எந்துருச்சு வந்துருவாங்க
ம் ம்
உங்க வீடும் உங்க அம்மா வீடும் தூர தூரங்களா
ம் ஆமாங்க ரொம்ப தூரங்க
ரொம்ப தூரங்ளா
ம் நாங்க வேற கடேசில இருக்கோ அவுங்க வேற தென்கோடில இருக்காங்க
முன்னூறு கிலோமீட்ருக்கு மேலங்க
அப்ப நீங்க இப்பவே எல்லா
என்னதுங்க
இதுக்கு நாலு வயசு ஸ்கூல் சேத்தனு
என்னது கேக்கலங்க
நாலு வயசுல இவன ஸ்கூல் சேகணுமில்லலைங்க இப்பவே போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரலாமல்ங்க
ம் ஆமாங்க போணும் இப்பதா போயிட்டு வந்தேன் ஒரு ஒன் மந்த்த் இருக்கு பெருவிழாக்கு அப்டி சொல்லிட்டு கூப்ட்டாங்க அப்டி சொல்ட்டு போய்டட்டு வந்த
எங்க அம்மா வீடல்லா ஒரே கிலோமீட்டர்லதா இருக்கு ஆனா போ முடியாது இல்ல
அதுக்கு முன்னாடி வரைக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம் எப்ப வேணுமோ நம்ம போலா வரலா அவங்க ஸ்கூல் போக ஆரம்பமிச்சட்டாங்கன்னா அதுக்கு தக்க நம்மலா
காலேல போயிட்டு சாயந்தரம் வந்துருவே போனாலும்
ம் ம் பரவால்ல
அத்த மாமால்லாங்க கூடதா இருக்காங்களா
இல்லங்க அவங்க வால்பாரல இருக்காங்க அங்க ஊர்ல இருக்காங்க
ம் சரி ம்
உங்களுக்கு நீங்க ஜாயின்ட் ஃபேமிலிங்களா
இலலிங்க அவங்க சொந்த ஊரல இருக்காங்க எங்க அத்தைங்க நாங்க கல்யாணம் பண்ணி குடுத்த எடத்துல நாங்க இருக்கோம் அது ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்கல்ல தள்ளி தள்ளிதா எங்க அம்மாங்க